ஆஹ் கேக்குதா தோழி
கேக்குதுங்க சிஸ்டர் என்ன பண்றீங்க
ஆஹ் இப்பதா சாப்புட்டு முடிச்சே நீங்க
நா இப்பதாங் சர் தம்பிக்கு இப்பதா தோச ஊத்தி குடுத்தே ஊ உ கட்டிட்டு இருக்கே அவருக் நானு
சரி சரி ஓக நா இட்லி சாம்பார் பண்ணே
ஓகே எங்க சப்பாத்தின்னு சொல்லிட்டு இருந்திங்க சிஸ்டர் நீங்க
இல்ல அத ட்ரை பண்ணனு சொன்னே நா அது சப்பாத்தி அந்த அளவுக்கு இஷ்டப்பட்டு சாப்புட மாட்டாங்க மோஸ்ட்லி நா இட்லிதா ஆஹ் நைட் சாப்புடுவோ உஸ் சைடிஷ் மட்டு என்ன பண்றது ரொம்ப யோசிச்சு பண்ணிடுவே நானு எதா ஒரு சாம்பார் இல்ல சட்னி அந்த மாரி சாம்பார் கொஞ்சொ சேர்த்து வச்சு ட்டன்னா அடுத்த நாள் மார்னிங்கு கொஞ்சொ ஆயிடு ஏனா வந்துட்டு நானு வெ அ அம் எ என் சிஸ்ட் ஆஹா ஹஸ்பண்டு வந்துட்டு நாங்க ஒரு கஞ்சி மாரி குடிச்சிருவோ அ எ பையனுக்கு மட்டு ஒரு தோச இல்ல இட்லி காலைல அ ஸ்கூலுக்கு போறதுக் முன்னாடி குடுப்பே அதுக்கு வந்துட்டு ஒரு சாம்பார் இருந்து அ இப்போ பண்ணது இருந்துச்சுன்னா அதே சூடு பண்ணி குடுத்துருவே அதுனால ஏனா லஞ்சு பண்ற வேல இருக்கு இல்லையா அதனால
ஸ்ட்ராங்க தானங்க சிஸ்டர்
ஆமா ஆமா
ஆஹ் ஓகே ஓகே நீங்க குயிக்கா நைட்டே சாப்ட்டுருவீங்களா சீக்கிரமே சாப்ட்டுருவீங்களா
ஆஹ் ஆமா செவன் தேட்டிக்ல்லா மோஸ்ட்லி எல்லாமே முடிச்சிருவ நானு அதுக்கப்புறம் மீதி வேலைகள்ல்லா அஹ் பாத்தரம் கழுவுறது அதுக்கப்புறம் வீடெல்லா கிளீன் பண்றது அந்த வேலல்லா செஞ்சிருவே கொஞ்ச சீக்கரமா முடிச்சுட்டனா எனக் கொஞ்ச ரெஸ்டா இருக் கோ அப்டின்னு சொல்லிட்டு பண்றது தா
ஆமாங் சிஸ்டர் சீக்கிர முடிச்சுட்டு படுத்தம்னா நம்ம நாம் இப்ப நமக் கை கொழந்தைங்க இருந்துச்சுனா கொஞ்ச ஒர்க் இருக் கு பெரியம்ப பெரிய பையங்குறனால உங்களுக்கு பிரச்சன இல்ல கொஞ்ச
ஆஹ் கண்டிப்பா இப்போ வந் பசங்கஞ கொஞ்ச பெருசா ஆயிட்டாலே அவங்கவுங்க வேலைய அவங்கவுங்க செஞ்சுப்பாங்க இல்லையா நம்ம எதுவும் அவங்களுக்காக பண்ணணுறதில்லா இல்ல என்ன ஒரு ஸ்கூல் அந்த ஹோம் ஒர்க் விஷயத்துல தா என்ன பண்ணிருக்க எது பண்ணிருக்கனு கொஞ்சோ கூட உக்காந்து நா கேப்பே அது மட்டு கொஞ்ச டைம் ஸ்பென் வேண்டிதா இருக்கு மத்தாபடி அவனோட வேலைய அவன செஞ்சுக்கிறா ஒரு பிப்த் வரைக்கும் நம்ம ரொம்ப அவங்கள பாத்து பாத்து ஒன்னொன்னு ஆஹ் சிக்ஸ்துக்கு மேல அவங்க பிரச்சனை இல்ல அவங்களே பாத்து
ஆமாங்க சிஸ்டர் அதனால கொஞ்சோ அதுக்கப்பறோ மெச்சூடு ஏஜ் அவங்களே அவங்களுக்கு செல்ஃபா எல்லாமே கேர் பண்ணிப்பாங்க எதாவது நம்ம கிட்ட எதா டவுட்டுனா மட்டு இதுதா நம்ம கிட்ட நம்ம கேக்குற மாரி வரு
உம் அதேதா சின்ன கொழந்தையா இருக்கு போதுதா நெறைய வேல இருக் கும் இல்லையா
ஆமாங் சார் கண் ரொம்ப ரொம்பவே ஒர்க் இருக்கும் சிஸ்டர் அதெல்லா நம்மளால கட்டுப்படுத்த முடியாது
ஆமா ஆமா நா இந்த ஸ்டேஜ் எல்லா தாண்டி வந்துட்ட ஹ நல்ல வேல
எனக்கு இன்னு நடந்ததே வந்து எனக்கு இன்னு வந்து ரொம்ப டிஃபிகல்டா தா இருக்கு என்னாங் சிஸ்டர் பண்றது முடியல அஹ்ஹ
ஆமா ஆமா சின்ன கொழந்தனாவே கொஞ்சோ அப்படிதா அதவு பாத்துக்கறதுக்கு ஆல் இல்லாம நம்ளே பாத்துக்கணு அப்படின்னா கொஞ்சோ கஷ்
ஆமாங் இல்லைங் சிஸ்டர் அத்த இருக்காங்க பக்கத்துல இன்னைக்கி அவங்களுக்கு ஒரு டெத்ன்றனால அவங்க போய் தங்க வெளிய கொஞ்சோ ஆனால ஆனாலு செரி கொஞ்சோ நம்மதா இப்போதைக்கி கொஞ்சோ பாத்துக்கற சுச்சுவேஷன்ல இருக்கோ
ஒகே ஒகே உம் எனக்கு என் பையன் ஆஹ் என் கொழந்த அப்ப பொறந்தப்போ நா ஊர்லதா இருந்த அம்மா கூட ஒரு சிக்ஸ் மன்ஸ் தா இருந்த நா அங்க கூட இருந்துட்டு அவங்க கொஞ்சோ பாத்துட்டாங்க அதுக்கப் அப்பறோ எங்க அத்த வீட்ல கொஞ்ச நேரோ அவங்க கொஞ்சோ பாத்து அதுக்கப்றோ த்ரீஸ் ஒரு ஃபோர் மன்ஸ்லையே நானு எங்க ஊருக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்ட நானு அதுகப்பறோ ஃபுல்லா நானு என் ஹஸ்பண்டு தா பாத்துக்கிற மாரி இருன்சு எனக்கு பெரிய கஷ்டமானா ஒரு மாரி நைட்டு தூக்கோ இருக்காம இருக்கும் இல்லையா
கன்ஃபார்ம் சிஸ்டர் அதெல்லா எனக்கெல்லா சிஸ்டர் எனக்கெல்லா ஒன் இயரா தூக்கங்கறதே போயிருச்சுங்க சிஸ்டர் எனக்
அதுதா உம் இல்ல எனக்கு
ஸ்டில் ஸ்டில் இஸ்ய இப்ப இப்ப வரைக்குமே சிஸ்டர் இல்ல இப்ப வரைக்குமே நடக்கறா தூங்கிடுவான்னு சொல்றாங்க பட் ஆனா வந்துட ரொம்ப இப்பதா சேட்ட தூக்கவே மாட்டிக்கிற நமக்கு கொஞ்சோ ப்ரெச்சனையா இருக்குங் சிஸ் ஸ்டர்
ஆமா ஒரு வருஷோ ஆனா செரியா போய்டு ரெண்டு வருஷோ ஆனா செரியா போய்டு மூணு வயசுல வந்துட்டு அவுங்களே பாத்துப்பாங்க அப்டின்னுவாங்க ஆனா வந்துட்டு அதெல்லா நடக்கவே நடக்காது அஞ்சு ஆறு வயசு வரைக்கு நம்ம எல்லாமே பண்ணிதா ஆகணு அந்த மாரி
ஆமாங்க சிஸ்டர் அதுக்கப்பறோ அதுக்கப்பறோ பெரியவங்களா ஆயிட்டோம்னா அப்பறோ அவுங்க அவுங்க வந்து தனி நம்ம வந்து கொஞ்சோ அப்டி விடக்கூடாது கொஞ்சோ பெரியவங் ஆயிட்டாங் நம்ம கொஞ்சோ அவுங்க கொஞ்சோ ஹேண்டில் பண்ற மாரி நம்ம
கண்டிப்பா உம் எனக்கு அதான் சின்ன கொழந்தையா இருக்கோ அப்டிதா ஆஹ் சொல்லுங்க
இல்லங்க சிஸ்டர் ஒர்க்கெல்லா பினிஷ் பண்ணிட்டீங்களான்னு கே
ஆஹ் எல்லாமே ஆச்சு எல்லாமே முடிஞ்சிருச் ச்சு அதனாலதா சேரி கொஞ்சோ ரிலாக்சா பேசலாமே தா இப்ப கால் பண்ணேன்
ஓகே ஓகேங்கா சிஸ்டர் நா நான் வந்து மத்த ஒர்க் எல்லா பினிஷ் பண்ணிட்டேனா சேரி இன்னைக்கி இன்னிக்கி இ இன்னைக்கு சேரி ஷாப்ல வாங்கிக்கலாம்னு சொல்லியாச்சி சேரி அவர் வந்ததுக்கு அப்புறோ ஒட்டுக்கா சாப்புட்டுக்கலான்னுட்டு விட்டாச்சு
சேரி சேரி ஓகே உங்களுக்கு கொழந்தை பாக்கவேக்க செரியா இருக்கும்னு நெனைக்கிறே இல்லையா
கன்ஃபார்ம் சிஸ்டர் எனக்கு ரொம்ப இதுதா தா இருக்கு மத்தபடி பாத்திர வெளக்குறது வீடு கூட்டுறது மட்டும் தா மத்த ஒர்க டிரஸ் வாஷ் வந்து நா மோஸ்லி மிஷின்ல போற்றுவேன் தம்பிது மட்டும்தா வாஷ்பண்ணுவேன் நானு இவனுக்கு நம்ம மூணு வேலயும் நமக் ஃபுட்டு் கொடுக்கறத பால் குடுக்குறது இவன நம்ம பாத்துக்கறதே நம பெரிய ஒர்க்க தாங்க சிஸடர் நமக்கு டாஸ்க்குதா அதுவே
கண்டிப்பா ஆமாமா ஓகே உம் அதே மாரிதா நா சின்ன கொழந்தைய இருக்கு போ அப்ப கொஞ்சோ கஷ்டமா இருந்துச்சு எனக்கு அதுக்கு அப்றோ அப்றோ பழகிடுச்சு எல்லாமே வந்துட்டு என்ன அந்த சாப்புட்றது அந்த சாலிட் ஃபுட் சாப்பிட ஆரம்பிப்பாங்கள அப்ப தா கொஞ்சோ நம்ம பாத்து இன்னொன்னும் பண்ண வேண்டியதா இருக்கோ இந்த அன்னான்னா கொஞ்சோ பருப்பு சாதோ தனியா அதுக்கப்புறோ கொஞ்சோ காய எல்லா போட்டு குக்கர்ல வேக வெச்சு அத மசிச்சு அத மிக்சியில போட்டு ஓட்டி கொஞ்சோ நாள் அத நா குடுத்துட்டு இருந்தே
அத்தா அத்தாங்க சிஸ்டர்
அப்பறோ கஞ்சி கொடுக்க னு அது வந்துட்டு நீங்க சொன்ன மாரி இந்த கராகி ஊற வெச்சு அது ஒரு அதுல இருந்து பால் எடுத்து அதுல கஞ்சி மாரி காச்சி குடுக்கறது
ஆமாங் சிஸ்டர் அது வந்துட்டு அது கொஞ்சோ ஒர்க்கிங் ப்ராசஸ் கொஞ்சோ அது இல்லாம இவ குடிப்பாங்களா மாட் டங்ளால அவங்களுக்கேத்த மாரி நம்ம செஞ்சு குடுக்கணு ஒவ்வொரு ஃபுட்டு இப்ப அதெல்லாம் வந்து இப்ப கொழந்தைங்க உணர்வு என்ன ஒ கொழந்த ஒல்லியாவே இருக்கு ஒன்னுமே தெர்லயே ஒடம்பே ஏற்ல என்ன இப்டி இருக்காங்க அது வேற நம்ம சொல்லுவாங்க அது நமக்கு இரிடேட் ஆகுமே அப்ப நம்ம ஒழுங்கா சோறு பொழு அப்டிங்கற நமக் கு ஒரு மாரியும் மண்டைல கொழம்பிட்டே இருக்கு நமக்
ஆமா ஆமா அதெல்லா நீங்க எடுப்பமே யாராவ்ரது சொல்றது சொல் போய்ட்டே தா இருப்பாங்க நம்ம வந் துட்டு நம்ம வேலைய பாத்துட்டு நம்ம போய்ட்டே இருக்கணு லவ்வா யாரு வந்து சொல்றவ்ங்க வந்துட்டு இல்ல இல்ல உம் இல்ல யாரோ சொல்றவ்ங்க வந்துட் டு நம்மக்கூட இருந்துட்டு பாத்துக்க மாட்டாங்க இல்லயா அதனால வந்துட்டு அது அப்டிதா நீ வந்துட்டு ஏ நீங்கோ உங்களால பாத்துக்க முடியுமான் நம்பளால கேக்க முடியாது இருந்தாலு வந்து
கன்ஃபார்ம் சிஸ்டர் ஏனா வந்து நம்ம கேக்கற கேக்குற எடத்துல அவ்ங்க இல்ல ஏனா அவ்ங்களா ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவா போய்ட் டாங்களா என்ன அவ்ங்க கேக்றாங்க வந்து ட்டு ஒ கூடவே தா பக்கத்துல இதான் சு மாமியார்லா பக்கத்துலதா இருக்காங்க என்ன ரொம்ப மெலிஞ்சிட் டா சாப்ட்றதே இல்ல வர வர மூஞ்சிலா வத் திப் போயிருக்கு அப்டிங்கிறாங்க எ அவனுக்குனு தனியா செஞ்சு குடுங்கறாங் பட் டாக் ருங்க நாங்க கொழந்தைக்குனு தனி நீ நீங்க எதுவுமே பெசிஃபிக்கா பண்ண வேண்டா நீங்க என்ன சாப்ட்றீங்ளோ அதுவே குடுங்க போதுன் சொல்றாங்க பெட் வந்துட்டு ஒ இவன் பண்ற இவ் மத்தன்மம் அவங்க பாடுதா இப்ப வந்துட்டு அமைதியா தா இருக்கா அந்த அளவுக்கு சேட்ட பண்லேங்க றாங்க ஆனா நமக்கு தா நம்ம பைய எப்டின் தெரியு டே ஃபுல்லா நம்மல ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நம்ப கால சுத்திட்டு வரும்போது நமக்கு கஷ்டமா இருக்கு வேலையு விட்டுட்டு அவனையு நம்ம தூக்க முடியாது அவங்கிட்டயு சில நேர நம்ம மூஞ்ச காட்ற மாரி இருக்கு என்னடாங்கிற மார்ருக்கு நமக்கு
கண்டிப்பா இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு எதையோ ஒன்னு எடுத்து வாயில போடுவாங்க அதனா வேற பாத்துக்ணு
அது வேற வாயில போட்டுட்டு வாந்தி வேற எடுத்துக்கிட்டு நம்ப அதையு வேற நம்ம பாத்துக்கணு சகர்த ரொம்ப நமக்கு டிஃப் டிஃபிக்கல்ட்டு தா வந்து ட்டு மத்தவ்ங்ககிட்டயு சில சமயம் போமாட்டா நம்ப வந்து எப்படா இன்னொருத்தங்கள பாத்துகோன் நெனைக்கிறமோ அப்ப யாருமே வர மாட்டாங்க இவ நார்ம்லா ப்ளே பண்ணும்போது அப்ப எல்லாருமே வந்துட்டு வந்துட்
ம் ம்
ஆனா கன்ஃபார்ம்ஸ் நாலா இந்த ஜர்னிய வந்துட்டு அங்க ஒன் இயர் வரைக்கூ நா அம்மா வீட்லியே இருந்துட்டேங்க சிஸ்டர் நானு அதுக்கப்றோ ஒன் இயருக்கப்றோ அம்மா வந்து எனக்கு ஏங்கூட வந்து ஒரு ஃபார்டி டேஸ் இருந்தாங்க இருந்தாலுமே வந்துட்டு நமக்கு எப் நமக்கு வந்து இப் டொன்ட்டி ஃபோர் இண்ட் செவன் அம்மா கூட இருந்தா நம்ம கொஞ்ச கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவோ பட் அவ ங்களால இங்க இருக்கவூ முடியாது ஆனா பட் அம் பட் அம்மா மாத்ரி யாருமே வந்துட்டு பாத்துக்க முடியாதுங் சிஸ்டர் நம்ளே எல்லா வந்துட்டு ரியலாவே
கண்டிப்பா ஆமாமா கண்டிப்பா அம்மா மாத்ரி யாராலையூ பாத்துக்க முடியாது அத்த அத்ததா அம்மா அம்மா தா
கன்ஃபாம் சிஸ்டர் இப்ப நம்ப வந்துட்டு இப்ப அம்மா வீட் என்ன நம்ப நாளா போய் ஒன் வீக் நா கொஞ்ச எனக் கொஞ்சோ லாங் சிஸ்டர் கொஞ்சோ அம்மா வீடு நா போயிட்டேனா நல்லா நா அவன பாத்துக்கவே அவசியோ இல்ல எல்லாமே இவ வந்து ஏங்கிட்டேயூ இருக் க மாட்டா அம்மா வீட்டுக்கு போய்ட்டா முக்காவா அவுங்க அம்மாயிகிட்டதா முக்காவாசி இருப்பா அவ அவங்ககிட்ட வந்து சாப்படதுக்கு மட்டுந்தா சிஸ்டர் அடம்பண்ணு ஆனால சாப்பட மட்டுந்தா நா பாத்துப்பே மீதிலா குளிக்க வெக்கிறது எல்லாமே அவங்ளோட ப்ளே பண்றது வெளிய போய் எல்லாமே அவூங்க நமக்கு வந்து நெனச்ச நேரோ தூங்கலா நெனச்ச நேரோ எந்திரிக்கலா பட்
ஆமா ம் நம்ம வேலயூ செய்யணூ அதெல்லாம் குழந்தையூ பாத்துக்க வேண்டியதாருக்
கன்ஃபாம் சிஸ்டர் நமக்கு அது நமக்கு என்னைக்காது ஒர் முடியலானா நம்ம சாப்பாடு டெய்லியூ சாப்ட வெக்கணூ ஹஸ்பண்ட் என்னதா பண்றே நீ சாப்டா அவனுக்கு ஒத்துக்குமா அப்டிங்கற மாரெல்லா கொஸ்டின் வரூ
ம் ம் ஆமா பெரிய வேலதா இது ஒரு ப்ராசஸ் தா இத தாண்டி வரீறது கொ கொஞ்சோ கஷ்டந்தா அதுக்கப்றமா கொஞ்சோ பெரியவங்கானதுக்கப் அப்றோ உங்களுக்கே பழகிடூ ம் இதெல்லாமக்ஷ நம்ம தாண்டி வந்திருக்கோமான் நமக்கே ஒரு சிரிப்பு வரூ அந்த மாரி ஆயிடூ
ஆமா எப்டிதா எப்டிதானு தெல அதுயில்லாம இப்பெல்லா வந்து பாக்கும்போது நெனப்பே நானு இவ எப்படா பெரியவனாய் வளருவா தெரிஞ்சுது இப்ப வளந்ததுக்கப்றோ கம்முனு இவ ஆறு மாசோ குழந்தையாவே இருந்திருக்கலாமேன் அன் அஞ்சு மாசோ கொழந்தைய வந்து நமக் நம்ம மைண்டுக்குள ஓடிட் டேயிருக்கூ சிஸ்டர் நமக்கு
கண்டிப்பா நீங்க இந்த இப்ப சின்ன குழந்தைக்கே அப்டி சொல்றீங்க என் பையன்லா பெருசே ஆயிட்டா இப் ப நா யோசிப்பே சின்னக் ந்தா இன்னூ சூப்பராருந்திர்க்குமே அவ்ளோ சப்பியா அப்டிர்ந்தா இல்ல பெரியவங்க அவ வா அந்த ஹைட்டு வந்துரூ அந்த அந்த டேட் கட் டுல்லா சொல்வாங்கல்ல அந்த ஃபேஸ்லா ஆட்டோமேட்டிக்கா கொறைஞ்சிரூ யெல்லாமே குறைஞ்ட்டு மாரி வேற மாதிரி யிருப்பாங்க பாக்கறதுக்கே
ஆமாங்க அது வந்து நமக்கு நம்ப பசங்களை வந்து நம்ம கைக்குள்ளயே பொத்திப் பொத்தி வள பெரியவனானா கூட வந்து நம்பள நீட் பண் தேவ அம்மா அம்மான்னு கூட்டிட்டு வர மாட்டா அவனே அவ ஒர்க பண்ணிப்பானா நம்ம சுத்தி சுத்தி வரும்போது நம்ம வந்து எப்படா நமக் ரெஸ்ட் கெடைக்கும்போ அவ வராத டைம்ல எப்படா நமக்கு வந்து கஷ்டமா இருக்குமோ நானெங் சிஸ் யிவன் கூல் யிப்ப ருந்தானா நா வந்துட்டு எந்த ஒர்த்தும் செய்ய மாட்ட சொல்லிட்டு யிவ்ளோ நேரோ என்மேல கோபப்படுவே நானு அழுதுகிட்டேருக்கிற அப்டின்னு சொல்லி எனக் டென்ஸ் ங்களா சப்போஸ் தொட்டில போட்டாட்டும்போ தூங்கவே மாட்டா வேலயு செய்யவுட மாட்டானா அழுதுகிட்டே இரு திட்டிக்கிட்டே இருப்பேனா நானு சப்போஸ் இவ வந்துட்டு அவ்ங்க அவ்ங்க அப் அவங்க மாமியார் கீது வந்து தூக்கிட்டு போயிட்டாங்களோ யென்னமோ நா ப்ப நா ப்ரீயா யிருப்பனா அப்ப யெனக்கு செமயா போரடிக்கு கம்முனிவ யிருந்திருக்கலாம யிவனோட இம்ச யில்லாம நம்மளால கொஞ்ச நேர கூட இருக்க முடில என்னடாங் மாதிரி ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருப்
ம் அது என்னமோ கரெக்ட் தா நம்ம பெருசு சா ஆனதுக்கு அப்பற பசங்க வந்துட்டு அவங்கவுங்க வேலை பாக்க ஆரம்பிச்சடாங்க நம்ம கிட்ட வரவே மாட்டாங்க அது சின்ன கொழந்தையா இருந்திருந்தா நம்மகிட்டயே இருந்தாங்களே
ஆமாங் ஆமாங் அப்பயிமே நா சொல்லுவேங் சிஸ்டர் அங்க போய் தூக்கிட்டு போவாங்க கொஞ்ச நேர ஈவினிங் டைம் ப்ரியா அந்த டைம்ல நா குக்கிங் பண்ணறது பண்ணிட்டு இருப்பே அப்ப கூட வந்துட் விட்டுட்டு எனக்கு மனசே கேக்காது அவ என்னங்கமா பண்றா அழுகுறானு கேப்பே நானு அப்ப கூட வந்துட்டு அழுகல அழுகல சாமி நல்லதா பே பண்றா அப்டிபாங்க இருந்தாலு வந்துட்டு நம்மோ போயி இந்த கண்ணார பாத்த மட்டு தா நம்ம மனசு நம்ம நிறைவடியு நமக்கு
ஆமா ஆமா கண்டிப்பா ஓகே நேரமும் முடிஞ்சிருச்சு செரி சிஸ்டர் நம்ம அடுத்த கால்ல மீட் பண்ணலா
ஆங் ஓ ஓக் செரிங்க சிஸ்டர் நன்றி
ம்